மேடம்
ஆ சொல்லுங்க
ஆ நீங்க போன மாசோ வாஷிங் மிஷின் பாக்க வந்தீங்கல்ல நாங்க அங்க ஷோரூம்லேருந்து பேசுறோ
ஆமா மேம் ஆமா மேம் பாக்க வந்ருந்தே நீங்க ஸா ஸ்டாக்கில்லன்னு சொல்லிட்றீங்க
ஆமா போன மாசோ போன மாசோ ஸ்டாக் இல்ல இப்ப எல்லா ஸ்டாக்கு வந்துருக்கு அதுனால தா உங்ளுக்கு கால் பண்ண நீங்க இந்த மாசோ வாங்ற மாரி இருக்கீங்களா இல்ல வாங்கீட்டீங்களா
இல்ல மேம் வாங்கல மேம் எனா உங்க ஷோரூம்ல தா நாங்க எப் எந்த எலக்ட்ரிக்கல் ஜாமா எது இருந்தாலுமே எங் நா அங்கதா வாங்குவோ சோ எங்ளுக்கு ரொம்ப ரெப் பருட்ச்யமான ஷோரூமு அதுனால அதனாலதா நாங்க எங்கியு வாங்குல செர் நீங்க ஃபோன் பண்றேன் சொன்னீங்க ஒ நெக்ஸ்ட்டு வீக்கே பண்றேனீங்க ஆனா நீங்க பண்ணவே இல்ல
ஆமாம்மா இப்பதா வந்துச்சு அதுனால் நா ஒடனே உங்ளுக்குதா கால் பண்ண உங்ளுக்கு வந்து எந்த கம்பெனில நீங்க பாக்குறீங்க எந்த மாடல் பாக்குறீங்க
எந்த கம்மெனி நல்லா இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச் சொல்லுங்களே ஏனா நா ஆல்ரெடி எல் ஜி யூஸ் பண்ண சோ எனக் அது அந்தளவுக்கு ஓகேதா பட் ஆனா நெறைய அது எக்ஸ்பென்ஸ் அதாவ்து நம்ம ச நம்ப ரிப்பேர் ஆனா செலவு அதிகமா வருது எனக்கு சோ என க்கு வேற எதாவது சொல்றீங்ளா
சேரி இப்ப இப்ப பாத்தா நம்மட்ட எல் ஜி சாம்சங் விபுலு பேனா அ பேனாசோனிக்கு ஹையரு இந்த மாரி நெறைய கம்பெனி நம்மட்ட இருக்கு இப்ப வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகுறதுன் பாத்தீங்கனா எல் ஜி ஆ ஏழு ஏ சவன் கே ஜி எல் ஜி தா நல்லா சேல்ஸ் ஆகுது அதே மாரி சாம்சங்கு நல்லா சேல்ஸ் ஆகுது சாம்சங் மாடலு பாத்தீங்னா எய்ட் கே ஜி ல ஆ நல்லா சேல்ஸ் ஆகுது நீங்க எல் ஜி உங்குளுக் கொஞ்சோ செட்டாவுல அப்டின் சொல்றீங்னா நீங்க இந்தஸ் சாம்சங் வேணா ட்ரை பண்ணி பாக்லா நீங்க எத்தன எத்தன கே ஜி நீங்க
ஹயரு ஆ அது எப்டி மேம் அதோட ஃபுயூச்சர்ஸ்லா சொல்லுங்க மேம்
அதோட ஃபியூச்சர் சொல்ற உங்ளுக்கு நீங்க எத்தன கே ஜி ல வேணுன் சொல்றீங்க இப்ப அது நம்மட்ட வந்து ஏழு கே ஜி எட்டு கே ஜி பத் து கே ஜி அந்த மாரி இருக்கு நீங்க சொ எந் எத்தன கிலோல நீங்க எதிர்பாக்குறீங்க
எனக் சவன் கே ஜி போது மேம்
சவன் கே ஜி போதுனா நீங்க வந்து ஹயரே எடுத்துக்லா சாம்சங்னா கொஞ்சோ லோடு அதிக அதிகமா இருக்கிற மாரி ஒரு பத்து கே ஜி அந்த மாரி இருக்கிற மாரினா நீங்கள் சாம்சம்மு சாம்சங் எடுத்துக்குலா இப்ப நீங்க சவன் கே ஜி போது அப்டின் சொல்றதுக்காக ஹையர் போது உங்ளுக் ஹயர் எடுத்துக்குலா இப்ப அதுல பாத் தீனா ஃபிரண்ட் லோடு இருக்கு அப்பர்லோடு இருக்கு நீங்க எது வேணுமோ நீங்க எந்த மாரி வேணுமோ நீங்க சொன்னீங்கனா எடுத்துக்குலா அந்த ரேட் பிரைஸ் பாத்தீங்கனா டுவென்டி ஃபோர் தௌசண் வரு அதுலே நாங்க வந்து ஒன் இயர் வாரண்டியு நாங்க குடுத்துருக்கோ உங்ளுக்கு எந்த மாரி இருக்குலா
மேம் ஃபிண்ட் லோடுனா எவுளவு அவ ம் அப்பர் லோடுனா எவ்ளோ மேம்
ஃபிரண்ட் லோடு பாத்தீங்குனா டுவென்ட்டி ஃபோர் தௌசண் வரு அதுவே அப்பர்லோடு பாத்தீங்கனா அது கொஞ்சோ கம்மியாதா வரு ஒரு டுவென்ட்டி டூ தௌசண் கிட்ட வரு நீங்க வந்தீங்னா உங்ளுக்கு பாத்து கூட ப்ரைஸ் போட்டு குடுக்குலா நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கனா அ டாப் லோடுக்கு கொஞ்சோ ப்ரைஸ் கம்மி பண்ணி குடுக்குலா உங்ளுக்கு உங்ளுக் ஃபிரண் ட் லோடு தேவப்படுதா டாப் லோடு தேவப்படுதா
டாப் லோட் மேம் ஃபிரண்ட் லோடு எனக்கு அதெல்லா செட்டாகாது நா ஃபஸ்ட்டு ஃபிரெண்ட் லோடுதா வச்சிருந்த அது கொஞ்சோ பிரச்சனையாவே இருந்துச்சு செரி இந்த வாட்டி டாப்லோடு வாங்கி பாக்குலா அப்டின்னு ஒரு இதா இருக்கு ஆனா இருந்தாலு ஃபிரண்ட் லோடு வந்து உங்ளுக்கு கம்மி ரேட்ல
மேடம் உங்க வாய்ஸ் கொஞ்ச விட்டு விட்டு கேக்குது
இந்த ஒர் நிமிஷங்க மேம் இப்போ ஃப்ரண்டு லோடுனா கொஞ்சோ ரேட்டு அதிகமா இருக்குமா
ஆமா
ஆ ஆ டாப் லோடு இப்ப ஃப்ரெண்ட்லோடன எவ்ளோ பேசிக்கா எவ்ளோ வரு மேம் அமௌண்டு ஏனா நா வச்சிருந்தது பாத்தீங்னா நா அப்ப வாங்கினது வந் டுவெண்டிஃபோர் எல் ஜி ல வாங்கன
செரி
இப்ப அதே ரேட் தா கண்டினியூ ஆகுதா இல்ல கொஞ்ச ஏ அம் அமௌண்டு ம சேஞ்ச் ஆகுதா மேம்
கிட்டத்தட்ட அந்த ரேட்ல தா இருக்கு இப்ப கொஞ்ச அப்டேட் ஆயிருக்கு வெர்ஷனு அதனால நீங்க டாப்லோடு எடுத் த்துக்கிட்டிங்கனா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரு ஃப்ரண்ட்லோடு எடுத்துக்கிட்டிங்கனா ஒரு அஞ்சாயிர கூட வர்ற மாரி இருக்கு உங்ளுக்கு மத்த எல்லா அ எல்லாமே ஆக் சரிஸ்ஸூ அதோட அதோட கவரு அது இதுனு எல்லாமே சேத்து குடுக்குறோ அதுனால அதெல்லா சேத்து வேணுனா இந்த ரேட்டு வரு அதே மாரி உங்ளுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியு நாங்க குடுத்துருவோ
மேம் இப்போ எங் இப்ப நாங்க வாங்குறோன தள்ளுபடி ஏதாவது டிஸ்கவுண்டு டிஸ்கவுண்டு டிஸ்கவுண்ட் சொல்றீங்ளா மேம்
இப்பதா வந்து பொங்கல் வந்து போச்சு நீங்க அந்த டைம்ல வந்திர்ந்தீங்கனா உங்ளுக்கு டிஸ்கவுண்ட்லா இருந்திச்சி சோ இப்ப இப்பதா
ஸ்டாக் இல்லன் சொல்ட்டீங்ளே மேம் நா ஆஃபர்
ஆமாங்க அமனா ஆமா நீங்க நேரா கடைக்கி வாங்க நம்ம அந்த ஆஃபர் பத்திலா நம்ம பேசிப்போ இப்ப நம்ம பர்டிகுலரா உங்ளுக்காக நீங்க போன டைம் வந்து போனீங்க அப்டிங்றதுக்காக உங்ளுக்கு வந்து டிஸ்க் கவுண்ட் பண்ணி குடுக்லா இப்போதிக்கி அனா எந்த ஆஃபரு கடையாது இப்பதா பொங்கல் சீசன் மத்த எல்லா சீசனு முடிஞ்சதால எல்லா ஆஃபர்ஸு முடிஞ்சிருச்சு ஆனா நீங்க போன மாசம் வந்து போனதால உங்ளுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்லாம் அதே மாரி இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கு இதுல ஸ்மார்ட் வாஷ் அப்டினு ஒண்ணிருக் கு இப்ப நம்ம அப்டேட் பண்ணிர்க்கர்து அதே மாரி ஆ கொழந்தைங்க இருந்தாங்கனா அவுங்ளுக்கு பக்கத்துல போகாம அதுக் காக சேஃப்டிக்காக இருக்கு இத விடவு நீங்க இத விட நீங்க கம்மி ரேட்ல பாத்தீங்கனா ஃபை கேஜிக்கு இருக்கு அது பாத்தீங்கனா நைன் ட்டீன் தௌசன்தாவரு சோ வந்து நீங்க எயிட் கே ஜி அ எயிட் கே ஜி வேணுமா செவன் கே ஜி வேணுமான் பாருங்க அதே மாரி இதுவுருக்கு ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கு இருக்கு நார்மலுருக்கு உங்ளுக்கு எந்த மாரி ஆட்டோமேட்டிக் வேணுமா எப்டி வேணு
மேம் எனக்கு ஆட்டோமிட்டிக் ஓகே தா மேம் ஏனா நம்ப ஒர்க் பண்ணிட்ருப்போ நம்மோ அதுலே இருந்துட்ருக்க முடியாது ல நம்மோ வேல பாக்றப்ப நம்ம போட்டு போனாலு அது ஆட்டோமெட்டிக்கா ஆஃப் ஆன தா நம்ளுக்கு நல்லாருக்கு நா ஃபுல்லா அதுலே இருந்துட்ருக்க முடியாது மேம் அதனால எனக் வந்து ஆட்டோமேட்டிக்கா குட்த்தா நல்லாருக்கு மேம்
கண்டிப்பா கண்டிப்பா அதுல வந்து பவர் சேவிங் மோடு அப்டின் சொல்லி இப்ப ஒண்ணு வந்துருக்கு இந்த சாம்ச தங்ல ஓகே உங்கள்க்கு அதுவு பண்ணி குடுத்துர்லா
மேம் இப்ப இது பண்ணுனா வீட்ல வந்து நீங்க பண்ணி குடுத்துர்வீங்ளா மேம் இல்ல அதுக்கு தனியா சார்ஜ் வாங்குவீங்ளா
இல்ல இல்ல எல்லாமே வந்து நாங்க இதுலயே இன்க்ளூடட் நாங்க வீட்டுக்கு வந்து நாங்களே செட் பண்ணி குடுத்துட்டு ஆ ஒன் டைம் அது ஒர்க் எந்த மாரி ஒர்க் ஆவுது அப்டிங்குறத உங்களுக் காட்டி டு நாங்க எல்லாமே பண்ணி குடுத்துட்டுதா போவோ எல்லாமே இந்த பேமெண்ட்லயே இன்க்ளூடட் ஆய்ரு அதுக்கப்பற உங்களுக்கு எ தாவது ஆனா கூட நாங்க ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாவே உங்கள்க்கு சர்வீஸ் பண்ணி குடுப்போ
ஓகே மேம் ஓகே ஏன்னா வாஷிமிஷின் ஒங்கள்ட்ட போனாட்டி வாங்கல நா வெளில எங்க அண்ணா சொன்னாங்கன் ட்டு வெளில வாங்கிட்ட எப்பவுமே நா ஒங்கள்ட்டதா எல்லாமே வாங்குவ செரி இந்த வாட்டி எங்க அண்ண சொல்ட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு தெரிஞ்சவங்க மூலமா போனோ ஒரு ஒரு ஷோருமு அவுங்க கொஞ்சோ ஆஃபர்லதா குடுத்தாங்க என்னனா எங்களுக்கு அந்த ஸ்டாண்டுதா குடுக்கல ஆஃபர்ல குடுத்தனால ஸ்டாண்டு அந்த மாரி குடுக்கல அது மாரி ஃபிக்ஸ் பண்ண வந்தப்பயு தனியா கொஞ்சோ அமௌண்ட் வாங்கிகிட்டாங்க சோ அதனாலதா நா கேட்ட ஏன்னா ஸ்டாண்ட் குடுக்காமங்குறப்பயு அது ரொம்ப கொஞ்சோ எங்களுக்கு செட் ஆகல தண்ணி ஓவர்ஃப்லோ ஆயி வலிய ஆரம்பிச்சிருச்சு அத அன்னைல இப்ப நா இது ரிப்பேர் ஆனுச்சுன்னா அது குடுக்குறப்ப தனியா அதுக்குன் பாத்தீங்கன்னா செலவு அதிகமா ஆவுது கொஞ்ஜோ கம்மியா கூட ஆவ மாட்டேங்குது செரி அதனாலதா நா கம்பெனியு மாத்துன நீங்க எப்டி மேம் ஸ்டாண்ட்ல்லா குடுப்பீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா எங்க கம்பென்ல இருந்து பாத்தா டெக்னீஷியன் வருவாரு அவரு எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி குடுத்துட்டு போவாரு ஸ்டாண்ட்லருந்து மேல கவரு வாஷிங் மிஷின் கவரு வரைக்கு அவர் எல்லாமே செட் பண்ணி குடுத்துட்டு தா போவாரு அதே மாரி உங்களுக்கு தண்ணில்லா வெளில போவாத மாரி அதையு கரெக்டா அவர் பண்ணி குடு திரு போவாரு அதனால நீங்க அதுக்குல்லா ஒன்னு பயப்பட தேவல்ல உங்களுக்கு ஓக் கே தான நம்ம இப்ப சாம்சங்க்கே மூவ் பண்ணிர்லாமா சாம்சங் செவன் கேஜி கேக் கிறிக்லா நீங்க செவன் கேஜி ஆட்டோமேட்டிக் அப்றோ டாப் லோடு அதுதான சொல்லிருக்கீங்க
ஆமா மேம் ஆமா மேம் அதேதா மேம் வேணு எனக்கு
சேரி இப்ப நம்மட்ட பாத்தீங்கன்னா இ எம் ஐ பெசிலிட்டியு இருக்கு நீங்க இ எம் ஐ ல வாங்க போறிங்ளா இல்ல ஃபுல் பேமெண்ட்ல வாங்குற மாரி இருக்கீங்ளா
மேம் இதோ இப்ப இ எம் ஐ னா எவ்ளோ மந்த் போகு இது எவ்ளோ நா கட்ற போல இருக்கு எவ்ளோ வந்து இனிஷியல் அமௌண்ட் தரணு
இனிஷியல் அமௌண்ட் அட்வான்ஸு நீங்க தௌசண்ட்லருந்து குடுக்கலா அது உங்களோட உங்களோட விருப்ப தா இனிஷியல் அமௌண்ட் மட்டு அதுக்கப்ற பாத்தீங்கன்னா மூணு மூணு மாசோ ஆ இ எம் ஐ இருக்கு ஆறு மாசத்துக்கு இருக்கு ஒம்போது மாசத்துக்கு இருக்கு அப்ற பன்னெண்டு மாசத் க்கு கூட இருக்கு நீங்க எப்டி கட்ற மாரி இருக்கீங்க
ம் நா ஒரு ஆறு மாச போது மேம் எனக்கு ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சோ இப்போ மெடிசன்லா கொஞ்சோ போய்ட்ருக்கு அதனால கொஞ்சோ அத வாங்க முடியாது அதுவு இல்லாம பசங்களுக்குல்லா ஃபீஸ் கட்ணு அதனாலதா நா உங்களோடதா இ எம் ஐ ஆ கொஞ்சோ இதுன்விரா பெஸ்டா பண்ணி குடுப்பீங்கனுதா நா இப்ப அதனாலதா நா வந்து ஒரு மாச ஆனாலு பரவால்ல உங்கள்ட்டயே வாங்கலா உங்க ஷோரூம்லயே வாங்கலான்ட்ருக்கோ நீங்க எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணி குடுக்க முடியுமா இப்போ இ எம் ஐயி
அப்டின்னா நீங்க பன்னெண்டு மாசோ இ எம் ஐ கூட எடுத்துக்லாம் அது எடுத்துத்தீக அது எடுத்துக்கிட்டீங்ன்னா ஜஸ்ட்டு நீங்க ஆ உங்களோடது கரெக்ட்டா பேமெண்ட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட கட்ற மாரி இருக்கும் மந்த்லி ஆயிரத்த ஐநூறுலருந்து ரெண்டாயிரத்துக்குள்ள உங்ளோட மத்த எல்லா டீட்டெயில்ஸும் நா இது பண்ட்டு எந்த மாரி அப்டின் பேமண்ட்டு நம்ம கடைக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பேசிட்டு அதுலேந்து நா உங்குளுக்கு இ எம் ஐ கணக்கு பண்ணி சொல்லீற நீங்க பன்னெண்டு மாசத்துக்கு கட்ற மாரி இ எம் ஐ அப்டின்னா ஆயிரத்தி ஐநூறுலேந்து ரெண்டாயிரத்துக் குள்ள தா கட்ற மாரி இருக்கும் உங்குளுக்கு நீங்க சொல்ற மாரி ஈஸியா இருக்கும்
ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்ப மிக்சிலா இது கொஞ்சோ இதா இருக்கா மேம் மிக்ஸி அந்த மாரி இதுல்லா இருக்குங்ளா மேம் மேம்
ஆ மிக்ஸி ஆ மிக்ஸிருக்கு கிரைண்டருக்கு
ஒத்துரு நியூ மாடல்லா இருந்தா நல்லா இருக்கு ஏன்னா நா அதுவு வந்து பாக்குற இப்போதைக்கி எனக்கு கிரைண்டர் தா ச்சு சாரி வா வாஷிங் மிஷின் தா தேவ ஆ எனக்கு வந் மிக்ஸி இப்போ நீங்க ஏதாவது வாங்குனா அதுக்கு கொஞ்சோ ஆஃபர் எதாவ்து தருவீங்ளா இல்ல ஃப்ரீ எதாவ்து இதுக்கு தனியா ஃப்ரீ தருவீங்ளா
இல்லக்கா ஃப்ரீ இதெல்லாம் எதுவும் இல்ல நீங்க எல்லாம் சேந்து எதாவ்து வாங்குற மாரி இருந்தா கூட உங்களுக்கு ஆஃபர் போட்டு தர்லா இப்ப நீங்க வாஷிங் மிஷின் மட்டும் வாங்குறதா இருந்தா கூட கொஞ்ச நா டிஸ்கவுண்ட் பண்ணி தர நீங்க லாஸ்ட் டைம் வந்து போனதால உங்ளுக் கொஞ்சோ டிஸ்கவுண்ட் பண்ணி தர நீங்க வாங் க நேர்ல வாங்க நம்ம பேசிக்லா
நேர்ல வந்துட்டு நா உங்குகிட்ட மத்த டீட்டெயில்லா நா கேட்டு தெரிஞ்சுகிட்டு நா அத வாய்ங்க்கிற மேம்
நா ஈவ்னிங் வந்துர்ற மா
கண்டிப்பா மேடம் வாங்க வாங்க வச்சட்ற மேடம்